ஹலோ ஓ கேக்குது ம் ன்ன இன்ட்ரஸ்ட்டா பேச பேச கால் கட் ஆய்டுச்சி
ஆமாடி நீ லன்ச்பாக்ஸ் பாத்தியா இல்லையா பாப்பாக்கு
லன்ச் பாக்ஸ் இனி நா பாக்கவேல்ல அதா கூப்ட்டு பேசலான்ட்டு பேசுறக்கு வந்துட்டனே
உம்ம் எனக்கு அது வந்து பேக்ல கரெக்டா இருக்கு தோணுது நீ அனுப்பன விட குட்டியா இருக்கா அதனால அந்த பேக்ல கரெக்டா இருக்குன் தோணுது
ச்சேர் நா இன் பாக்கல என்ன கலரு
பிங்க் எல்லா கலர் இருக்குடி பாப்பாகு புடிச்சது எல்லா கலர் இருக்கு பிங்க் இருக்கு எல்லோ இருக்கு ம்
ம் இப்போ இந்த கால் வேற இந்த ப்ம் பாதத் த்துக்கிட்ட இந்த குதிகால்ல மட்டு வெடிப்பு நறையா வந்துச்சு அப்டியே வழிக்குது ஏதாச்சு ஒரு மெடிசன் வாங்கி போட்லான் பாக்குறே நம்மளே வாங்கி போட்டுக்கணு
ஆனா வெடிப்பு குளிர்காலோ வந்து ச்சுனா வெடிப்பு வந்தரு செரியா எனக்கு இப்பெல்லா இல்ல இந்த வெயில் காலோ வந்ததுல இருந்து வெடிப்பு இல்ல குளிர்காலோ வந்துட்டா வெடிப்பு வர மாரி தோணுது எனக்கு
எனக்கு எல்லா கிளைமேட்லயு வெடிப்பு இருக்கு எல்லா கிளைமேட்ல எனக்கு இருக்கு ஏ நீ என்ன ப்ரச்சயோ தெரியல ஒடம்புல எனக்கு தெரிஞ்சு நா நயன்த் படிக்குபோதுல இருக்குது எனக்கு
வெடிப்பா எனக்கு இப்பதா கொஞ்ச நாளா தா ஆ
இப்ப புதுசா ஒரு கிரீம் வாங்கி போட்டுட்டிருக்கேண்டி கருவளயத்துக்கு ஆ அது மிந்த்ரா இருக்குல்ல மிந் நா வந்து ட்ரெஸ் ஆர்ட்ர் போடும் போது அதையு ஒண்ணு சேத்து போட்டே வெறு ஒன் ஒன் துக்கடச்சிது ஃபோர்நைன்டி நைனோடது ஒன் நாட்ஃபை கிடச்சிதா ச்சேரி ரிவ்யூஸு பாத்த எல்லாரு யூசு நல்லா இருந்துச்சு இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர்டேஸ் நா போட்ருப்ப நல்லாவே எனக்கு ரிவியு இம்ப்ரூமண்ட் இருக்க மாறிதா இருக்கு கருவலயம்கம்மியான மாறிதா இருக்கு க்கு தீர தீர மறுபடியு இதயே கண்டின்யூ பண்ணிக்
பிங்க்லஎன்ன ட்ரெஸ் போட்ட சொல்லவே இல்ல
இது ரொம்ப நாளாச்சு நா போட்டு வாங்கி வச்சு ஓப்பனேப் பண்ல இப்பதா ஓபன் பண்ண ரீசண்டா செ நா இப்ப வந்து கொஞ்சோ நல்ல கிரீம்ஸா யூஸ் பண்ணணு அப்டி சொல்ட்டு ஹ எல்லாத்தையு ஹ என்னோட இதுல ஸ்டாக் கூட்டாச்சுல்ல எல்லாத்தையு பாத்து எடுத்து வீசி ட்டு இது பண்ணி வச்சிருக்கே இதுல கோஜிக் ஆசிட் சீரம்மு யூஸ் பண்ணாம அர பாட்டில் வேஸ்ட் ஆயிருச்சு நேத்து வீசிட்ட அதாவ்து எப்டி ஆயிச்சுன்னா எக்ஸ்பரட் ஆகல எக்ஸ்பரட் இருக்கு ஆனா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் வாங்கின புதுசுல ஒயிட் கலர்ல இருக்கு வாட்டரோட கலர் அத்த்தா இப்ப என்ன ஆச்சுனா அப்டியே கலர் வந்து ஃபேட் ஆயிச்சு அத அத ஃபேட் ஆகுறதுன் சொல்ல ஒரு மாரி டார்க் எல்லோவிஸ் கலர்ல ஆயிச்சு அத அப்பவே எக்ஸ்பரைடு ஆயிச்சு போல அப்டி சொல்ட்டு தூக்கி வீசிட்டே
க்ளோஸ் பண்ண வச்சுட்டியா
இல்ல நா நல்லாதா க்ளோஸ் பண்ண எடைல எடைல என்ன பண்ற ஒரு மிஸ்டேக்கு இப்ப எதாச்சு ஒரு ப்ராடக்ட் போட்டம்னா கண்டினியூஸ் தா யூஸ் பண்ணு அப்பதான அது நல்லாருக்கு நா என்ன பண்ணிட்ட தெரிமா அந்த ப்ராடக்ட் ஏன் இது ஒரு பத்து நாள் யூஸ் பண்ணுவனா அப்றோ ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ண மாட்ட அப்றோ மறுபடியு ஒரு பத்து நாள் யூஸ்
ஆமா அதுக்குள்ள வேற ப்ராடக்ட் எதாச்சும் நம்ம வாங்கிட்டோம்னா இது போட்டதா பிரைட்டா இரு க்கு அது செட் ஆக மாட்டேங்குதுன்ட்டு இதை மாத்திர்றோ நீ ஒரு சோப்பு சொன்னில்ல அது என்ன கோஜி கேரா சோப்பு
கோஜி கேரெல்லா இல்ல எத்திக்ளோ
எத்தி க்ளோவா எனக்கு கோஜிகெருன்னு ஆட் வந்துட்டே இருக்கா
ஆ ஆனா அது அவ்ளோ எஃபெக்டிவா இருக்குமானு எனக்கு தெரில அ இந்த சோ ஆக்சுலா நா ஃபேஸ் வாஷ் பண்ற இன்ஸ்டன்டா குளோ ஆகுது ஸ்கினு என்னாலயே ஆக்சுலா வ என்னடா இது அதிசியமா இருக்கு அப்டி சொல்லிட்டு ந நா ஃபேஸ் வாஷ் பண்ட்டு வ ஆ பாத்தா என்ன கொஞ்சோ வெள்ள ஆயிட்ட அப்டி சொல்லி கேக்கறாங்க எ வீட்டு
அ அ அ
ம் சேரி என்னடா பரவால ரிசல்ட் நல்லாதா இருக்கு ஆனா ஒரு ரேட்டு ஜாஸ்தி அந்த மாரி கொழந்தைங்க சோப் வாங்குரோல்ல அந்த ரேட்டு வரு சீக்கிரோ கரையாது ரொம்ப நாளைக்கு வருது நல்லா வந்துது நீ வேணா ட்ரைப் பண்ணி பாத்துட்டு சொல்லு சரியா உன நீ வேணா ஒண்ணு வாங்கு உனக்கு செட்டாச்சுனா நீ யூஸ் பண்ணு இல்ல வேண்டானா விட்று நல்லாருக்கு சூ
நா இந்த சிந்தால் சோப்தா போட்ற அத போட்டுத வந்த இப்ப திருப்பி வந்திருக்குடி அந்த மூ க்குல போனவாரோ வந்திருந்துச்சுல்ல அந்த குட்டி குட்டியா இப்ப திருப்பி அந்த நோஸ் கிட்ட வந்திருக்கு
எனக்கு இப்பதா ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு நா அத விட்டுட்ட அன்னைக்கே விட்டுட்ட அன்னைக்கு உன் வீட்ல வந்து ஒரு கிரீம் குடுத்தியல்ல அந்த கிரீம் போட்டு அது அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள்தா அதுக்கப்றோ எனக்கு மறுபடி பல்ஜ் ஆகுற மாரி ஃபீல் ஆச்சா இனி எதுமே போடக்கூடாது நம்ம ஸ்கின் கேர் பண்ணி ஆகணுனு சொல்லிட்ட நா ஸ்கின் கேர் பண்ணனு
மணி ஆயிட்டு இருக்குது
எனக்கு இப்ப அது காஞ்சு காஞ்சு வருது காஞ்சு காஞ்சு தோல் மாரி வருது ஆனா இன்னு தொட்டா வலிக்குது அந்த மூக்கு கிட்ட
எனக்கு அப்றோ ரெட்டிஷ்ஷா இருக்குதா
ஒரு மாசோ பெயின் இருக்குனு சொன்னனா இல்லையா
ம் இப்ப ரெட்டிஷா இரு க்குது இது இப்ப நா இத லோமிலா போட்டு திருப்பி செரி பண்ணவா இல்ல என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இக்கற
அது ஸ்டெராய்டு அதெல்லா யூஸ் பண்ணாத நான்தா பல வாட்டி சொல்லிட்டேன்னல்ல நா சொன்னாலு நீ கேட்க மாட்டீக்கிற நீ என்கிட்ட என்ன சொன்ன அது போட்டா டென் டேஸ்ல உனக்கு சரியாகுது மறுவடி வருதுனுதான சொன்ன
ஆமா இப் இப்ப நா
க்கரா
அப்ப அதுக்கு பதில் நம்ம எப்டி அத சரி பண்றது தா எனக்கு
ஸ்கின் கேர் பண்ணு மாய்ஸ்சுரைசர் சன்ஸ்கிரீனு சீரம் ஏதாச்சு யூஸ் பண்றேல இத மட்டு கண்டினியூ பண்ணு அதுவா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடு
ம் ம் சீரம் நைட்டு் போட்டுட்டே இருக்க இருக்கே டெய்லியு
ஆ சீரம் நயாசின்னமைடா சூப்பரா இருக்கு ம் ஆ செரி அது கூட அசிலிக் ஆசிட் இருக்குதானே
ஆமா டுவெல் பர்சன்ட் நயாசின்னமைட் டி அது அசிலிக் ஆசிட் டூ பர்சன்ட் நெனைக்கிறே
ம் அசிலிக் ஆசிடு தா அ அதுவு நல்லா பிரைட்டனிங் ஏஜென்ட் தா சூப்பரா பிரைட்டன் பண்ணு என்ன பண்ற எதையாவது ஒண்ணு பண்ணு அப்றோ இந்த கையு காலு டேன்க்கல்லா என்னடி பண்றது
அதுக்குதாண்டி அந்த கோஜிக் கேர்ன்னு அந்த சோப்பு இருந்துச்சு அந்த பி ஹெச் டி யோட சீரம் போட்டா இதாகுன்னு சொன்னாங்கல்ல
ஐயோ அது ரொம்ப காஸ்ட்லியாச்சே பட்ஜெட்குள்ளேயே வராதே
ஆ பேஸு வந்து பிக்மெண்டடேஷன் எல்லா சரியாகுனு சொல்ட்டு எனக்கு அது இன்ஸ்டால்ல வன்டே இருக்குது
வரு ஏன்னா உன்னைய வாங்க வைக்கிற வரைக்கு அவங்க போடுவாங்க
அப்டி சொல்லிதா நா னு அந்த ஃபாக்ஸ் ஸ்டைல்ல ஏடி அப்டி சொல்லிதா ஃபாக்ஸ் ஸ்டைல இத்தனை வாங்கி வச்சிருக்க எதுமே எனக்
இப்ப அதுதா வாங்கி இப்ப இத்தன யூஸ் பண்ண உனக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துச்சு
ஒண்ணுமே இல்ல
அவங்க ஆடுக்கு வேண்டி நம்மளுக்கு சும்மா சும்மா போட்டு போட்டு
அது ஆஃபர் வேற பை ஒன் கெட் ஒன்னு பை டூ கெட் டூன்ட்டு போட்டு நம்மள ஒரு வழி பண்றாங்க
ஆனா உண்மையாலுமே இப்போ என்னமோ ஃபுட் கிரேவிங் மாரி நமக்கு வந்து காஸ்மெட்டிக் கிரேவ் ஆகுது என்ன பண்றது
ஆமா ஆமா நம்ம வந்து
அப்றோ அந்த அ இது இன்ஸ்டாகிராம்ல எல்லா பாக்குறோல பாத்தா இந்த துணி துணிக்கு ஆட் பண்றத விட எனக்கு இந்த லிப்ஸ்டிக்ஸு இந்த ஷேடு பாருங்க சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க சொன்னாங்கன்னு வையே போதோ சோச் பண்ணி ஒ
அ அந் அந்தந்த மார்சல நம்ம வந்து ஃபோர் லெட்டர் வாங்கனும் பிலே அதுலே செவன் சீக் கரெக்ட் டிரண்ட்லுக்குரியது அது கண்டிப்பா வாங்கணு எனக்கு அது ஆட் டு வந்துட்டே இருக்கு
சேரி நீ எப்பன்னு சொல்லுவோ எல்லாரு சேர்ந்து ஆர்டர் போட்டோம் நமக்கு வந்து கம்மியாகு
ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் க்ரைல தான கம்மியா இருக்குன்னு சொன்ன
ஃபர்ஸ்ட் கிரைல வந்து கூப்பன் அவைலபிளா இருக்குபோதா கம்மியாகு
கம்மியாகு உனக்கு தா நெறைய கூப்பன் வருது
நா எனக்கு அதுலதானே அடிக்கடி ட்ரெஸ் ஆர்டர் பண்றனால கூப்பன் தராங்க
தராங்க செரி அதுல இருக்கான்னு பாரு திருப்பி வேற போர் லெட்டரு
ம்ம்
நீ சொன்னதுக்கப்பறோ நா திருப் போர் லெட்டர் போட்டா எனக்கு ஆமா போர் லெர் இந்தஷல் தா நல்லா இருக்கு போல தோணுது
என்னோட போஃர் லெட்டரு இப்ப ஆதி காலியாய் கெடக்குது எப்டினே தெர்ல
இல்லடிா அது வந்து ஜெல் ஃபார்ம்ல இருக்கிறனால அது ஒட்டிட்டு இருக்கு
ம் அது இல்ல அது ஆக்சுவலா நா பாத்தா பாதி ஃபுல் பாட்டில் இருந்துச்சு இப்ப பாத்தா பாதி இருக்கு நீ எப்ப யூசே பண்ணல எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்ச ஆறு டைம் போட்டிருப்பே ஒரு வேளை என்ன ஆச்சோ தி ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு ஒன்னு புரியவே இல்ல
ஆமா அது ஜெல் மாதிரி கெட்டி ஆயிடுச்சு
ம் ஆனா அதனால இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா ஆர்டர் பண்ணும்போது ஒரு போர் லெட்டரு ஒண்ணு சேத்தி போட்டுட்டு அந்த நீ செவன் சீக்ரெட் சொன்னில அதையு சேத்து போட்டுரலா எனக்கு வந்து ப்ரவுன் ஷேட் வேண்டா‌பிங்கிஷ் ஷேட் வேணு
ம் அது வந்து அந்த ஒரு மாரி பிங்க் அண்ட் ப்ரவுன் கலர்ந்த மாரி தான்டி ம் ச
எனக்கு பிர்ரௌனிஷே ண்டா நா பா பாத்த ஒரு சைடு ஆனா எனக்கு அந்த பிங்க்ஷ் திரீ ஏதோ திரீஸ்டோரியான் என்னமோ நெனைக்கற கென்டி அது அது ஒண்ணு இருந்துச்சு தேர்டு ஒண்ணு அது ஒண்ணு இல்லன்னா செகண்ட் ஒன்னு நல்லா இருந்துச்சு ரெண்டுல ஏதாவ ஒன்னு ஆர்டர் போட்ணு பிங்கிஷ் ஸ்டோன் அது போட்டாலு நல்லா நேச்சுரல் பிங்க் ம் நா நீ வேணா சவன் இது வாங்கிக்கிறே ஏனா
ஆமா நம்ம எங்கனாலு வெளியே ஒட்டுக்காத்தா போவோ வேனும்னா மாத்தி போட்டுக்லா
எங்கிட்ட என்னன்னு கேட்டேன்னா எல்லாமே பிரௌனிஷ் ஷேட் தா வெச்சிருக்க லிப்ஸ்டிக் ஸேட்ஸு நா மறுபடியு ப்ரௌவ்ன் ப்ரௌன்னே வாங்கி வச்சா எல்லா ஒரே சேடா தெரியு கொஞ்சமாது டிப்ரண்டா இருந்தா‌ தா வேற வேற ட்ரெஸ்க்கு போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்றோ இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்றப்போ இந்த ரெட்டு சீ ரெட்டு இருக்குல கோட் லெட்டரு போட்டா அப்டி இருக்கு பிரைட்டா இருக்கும் ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கும் அந்த ரெட்டுக்கு சூப்பரா இருக்கு நீ வேணா ஒரு டைம் பாரு
சொன்னமார்தா நா போட்ட அது போட்டுட்டு கொஞ்சோ காஞ்சதுக்கு அப்பறோ வைப் வைப் பண்ணி எடுத்துட்டு அது அப்டியே அந்த ஸ்டே ஆகுது
ஓ அபபடி ஆமா போட்டு ரொம்போ உடனே தொடைச்சம்னா போயிரு
போயிரு
ரொம்ப நேரத்துக்கு அப்டியே ஸ்டே ஆக வெச்சு அதுக்கப்பறமா வைப் பண்ணேன்னா அப்டியே வாய்லருக்கு எத்தன எனக்கு தெரிஞ்சி சிக்ஸ் ஹவர்ஸ் வரிக் கூட லாஸ் ஆகுது எனக்கெல்லா
இருக்கா அது போட்டு நா இன்னு சாப்ட்டுட்டு அந்த மாரி எது பண்ல பாக்கலா
நா எனக்கு சாப்ட்டாலு இருக்குது
ம் ம்
அநல்லா நிக்குது பரவால்ல பிங்க்னாலே ரொம்ப நேரோ நிக் கிணு அதுதா டின்டு
டின்ட்டு ஆமா இத் நா ஃபஸ்ட்டு வாங்குனது இதா எனக்கு டின்ட்டு இதுக் முன்னாடி நா இந்த மாரி வாங்கினது இல்ல நா உனக் அனுப் ப்ற பாக்குறியா
ஸ்கியோடது உனக்கு ஒண்ணு ஃப்ரீயா குடுத்தாங்கல்ல நைக்கால அத் எனக் ஒரு டவுட்டு அது வந்து டின்டுன்தா போட்டிருக்காங்க ஆனா அத் டின்டா நிக்கிதா
இல்ல அது ஒரு மாரி கிளாஸ் மாரி தா இருக்குதமா
ம்
லிப்ஸ்டிக் மாரிதா இருக்கு அது ஒரு மாரி லிப் ப ஆயில் மாரி இருக்குது சொல்ல போனா நேத்தைக்தா அத் போட்ட நைட்டு
அப்படியா
அப்ற ஆனா ட்ரை ஆயிடுது லிப்ஸ்டிக் அது போட்டு கொஞ்ச நே திலயே லிப்ஸ் நல்லா ட்ரை ஆயிருது ஆகிறுது ஆனா லிப்பாம் போட்டு போட்டாலு அது ஸ்டே ஆக மாட்டேங்
ம் லிப் பாம் போட்டு எந்த லிப்ஸ்டிக் போட்டாலு ஸ்டே ஆகாது லிப் பாம் வந்து சும்மா நீ மத்த மேக்கப்ல்லா பண்ற வரைக்கு போட்டுட்டு அப் அப்ற வைப் பண்ணிட்டுதா நீங்கலு போடனு
ம் ம்
என்னப்பன்றது
அதுதா
ம்
பாப்பாங்க தூங்குறாங்ளா
ஆம்மா தூங்க தூங்க வைக்கணு குட்டி தம்பி தூங்கிருப்பா பாப்பா விளையாடிட்ருப்பா நா வெளியதா வந்து உக்காஞ் செரி கொஞ்ச நேர போன் பேச்லா அந்த ஸ்டெப்ஸூ இருக் உள்ள எங்க வீட்டுக்கு லெப்ட் சைட்ல அந்த ஸ்டெப்ல வந்து உக்கான்ருக்கே பேசலாமேன்ட்டு உள்ள போனா டிஸ்டர்ஃப் பண்டே இருப்பாங்க நானே கொஞ்ச நேரந்தா போன் பேச்ற அதுலயு டிஸ்டப் பண் ணாங்னா நம்ம எப்டி நிம்மதியா பேசுறது அதனால அதா வந்துட்டே அப்றோ என்ன சிரிச்சுட்ருக்க அவ என்ன ஐஸ் கட்டி எடுத்து திங்குறாங்கிற உம் புள்ள
சரி